ஹலோ
ஹலோ அ குட் இவ்னிங் எப்டி இருக்கீங்க மேடம்
ம் நல்லாருக்க மேம்
நல்லாருக்கீங்ள சரிமா இல்ல மேம் சொல்லுங்க மேம் எனக்கு கொஞ்சொ வீட் டு சேடு மேம்
சொல்லுங்கம
எனக்கு உங்க பார்லர் பத்தியான டீட்டெயில்ஸ் கொஞ்சொ வேணு
ஹலோ மேம் கேக்குதுங்ளா அ இத சொல்லுங்கம்மா
உங்க பார்லர் பத்தின டீட்டெயில்ஸ் வேணும் மேம்
பார்லருங்களா நீங்க எந்த மாரி எந்த மாரி மேக்கப் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க மேம்
நா ஆக்சுவலா மேரேஜ் கான்செப்டுக்காக மேரேஜ் இதுக்காக போவாங்க
ஆ பிரைடல் ப்ரைடல் இதுங்களா
ம்
ஆ மேம் பிரரைடலுக்குன்னு தனியா வர்து ஒரு ஃபிப்டீன் டேஸ்க்கு முன்னாடி இர்ந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க மேம்
ஓகே
பிஃப்டீன் டேஸ்ல ஒரு த்ரீ டைம் ஆர் ஃபோர் டைம்ஸ் அவுங்க கண்டினியூஸா வந்து அத ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல அந்த மாரி வந்து அவுங்க மேக்கப் போட்டுட்டு போணு மேம்
ஆஹ்ன்
சார்ஜஸ் வந்து அவுங்க என்ன இது ஃப்ளேவர் எந்த மேக்கப் ஆர்ட் அஹ் எது பண்றாங்களோ அத பொருத்துதா வரு மேம்
உங்க ஹெச் டி மேக்கப் அல்லா அவைலபிள்ளுங்கலா
ஆமா மேம்
ஆஹ்ன் ஏன்னா அந்த ஹெச்டி மேக்கப் போட்டேனா சப்போஸ் ஆஹ்ன் மே இந்த ஸ்டேஜ்ல்லா கல்யாணம் இருக்கிறதுனால கொஞ்சோ லுக் நல்லா இருக்
ஆமாமாமா ஆமா அது கேமராக்கு நல்லா இருக்கு மேம்
ஆஹ் ஆக்சுலா உங்களோடது அது என்னுடைய கசினுடைய கல்யாணத்ல வந்து உங்களுடைய மேக்கப் இது பாத்தேங்க உம் அது பாத்து த்த இம்ப்ரஸ் ஆனதுக்கு அப்றோ தான் சரி இங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாமே இங்க நல்ல டேட்டல்லா அவைலப் பிளா இருக்கல என்னனு கேக்லான் ஃபோன் பண்ணோ அவுங்க டேட் ட்டு வந்து ஆகஸ்ட் எய்த்து
நம்ம ஆகஸ்ட் எய்டி இதே நாங்க அப்டின்னு அவங்க வந்து இங்க வந்து போட்டு போற மாரி இருக்கு மேம்
ஆஹ்ஹ ஓகேங்க நான் எங்க வீட்டுக்கு வரமாட்டேங்க
மேம் வீட்டுக்கு வந்து அந்த ஃபங்ஷன் அன்னைக்கு மேரேஜ் அன்னைக்கு வேனா வருவாங்க மேம்
அதுதா நாங்க எய்த் அன்னைக்கு டேட் பிக்ஸ் பண்ணியிருக்கோ அந்த டேட்டு உங் நீங்க ஆவைலபிள்ளா இருகீங்களான் கேட்ட
அன்னைக்கு நாங்க இல்லனாலு எங்க கிட்ட நறைய பேர் இருக்காங்க மேம் ஒர்க் பண்றங்க அப்பனா எல்லாமே ட்ரெயினர்ஸ் தான் யாரும் புதுசு கிடையாது எல்லாமே பங்க்ஷன்ஸ்க்குலா போடுற மாரி ட்ரெயின் ஆனவங்கதா
ஆஹ்ன்
அதனால நாங்க நறைய பேர் வச்சிருக்கோ அதனால ஒண்ணு பிரச்சன இல்ல மேம் பண்ணிர்லா
ஓகே மேம் அப்புறோ உங்களுக்கு வந்து இந்த மை இது ஜோவல் செட்ஸ்லா அவைலபிளா இருக்குங்களா
ஆ மேம் ஜோவல் செட்ஸ்ஸு மெகந்தி இப்போ வந்து அப்டி இதோடு இருக்கு மேம் லேபிள் மாதிரி அப்டி ஸ்டிக் பண்ணா எடுத்தா போது
ஆஹ்ன்
உங்களுக்கு தெரியுன் நினைக்கிறே அந்த பெரிய டிசைனர் எல்லாமே
ஆஹ்ன்‌ சரி சரிங்க ஆக்சுலா மெஹந்தி பங்கஷன்ஸ் வந்து வைக்றதா ஐடியா இருக்கு ஆ அது க்கு வந்து ஒரு டு்வெண்ட்டி தேர்ட்டி மெம்பர்ஸு போடுற மாறி மோர் தென் ஒரு தேர்டி மெம்பர்ஸ் இருந்தாலு நீங்க எல்லாத்துக்கு போட் போடுவீங்களா வேற ஏதாது டிசைன்ஸ்ல
ஆஹ்ன் ஓகே மேம் போட்டு விட்ரலா ஒன்னு பிரச்சன இல்லங்க
அந்த கான்செப்ட் மட்டும்தா பண்றீங்களா இல்ல ஒரு பிரைட் அண்ட் குரூம் ரெண்டு பேருமே இப்ப இருக்கிற மாரி இல்ல இல்ல நான் அந்த மாரி சொல்லு ப்ரைடு குரூமு இருக்கற மாதிரி அந்த டிசைன்ஸ் வந்து கைல போடுற மாதிரி பண்ண முடியுங்களா
ஆமா மேம் போடுவோ மேம்
எல்லா டிசைன்
அஹ்ன் அந்த மாரி அதுதானே இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு அதனால அதையும் போடுறோ மேம்
ஆஹ்ன் ஓகே ஓகே மேம் ஆ ஆஹ்ன் இப்ப ஜோவல் செட்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஜோவல்ஸ்ல இருக்குங்க
ஜுவல்ஸ் வந்து அவங்களோட இதுக்கு ஏத்த மாரி ப்ரீ வெட்டிங்கு ஒரு செலக்ட் பண்ணுவாங்க மேம்
ஆ இதே நா சொல்றது உங்களுக் க்கு இந்த மாட்டி ஃபினிஷ்ல இருக்கா ஆண்டிக்கு அப்பறோ குந்தன் செட்டு ஆன்டிக் தா இப்ப நெறைய இருக்குங்ளா
ஆமா மேம் ஆண்டிக்கு தா இப்ப நெறைய இருக்கு எல்லா அதுதா ஆஃபர் பண்றதுனால நீங்க பிஃபோ ஃபோர் ஹெட்டா நீங்க ஆர்டர் பண்ணிங்கன்னா வேணா நாங்க என்ன வேணுன்னு நீங்க சொன்னிங்கன்னா அத நாங்க அரேஞ்ச் பண்ணி தரோ மேம்
ஓகே மேம் அப்றோ ஒரு பியோர் ஒயிட் செட்
ஆ பியோர் ஒயிட்
ஒயிட் ஆ பியோர் ஒயிட் செட்டு ஓகே ம் அந்த எனக்கு வந்து ஒரு மாட்டி ஃபினிஷ்ல வந்து ஒரு செட்டும்
ஓகே மேம்
ஆண்டிக் ஃபினிஷ்ல ரெண்டு செட்டுமே ப்ரீ வெட்டிங்க்கு ஒன்னு வெட்டிங்க்கு ஒரு செட்டு வேணுங்க அப்பறோ ஈவ்னிங் ஆ ரிசப்ஷனுக்கு அ வந்து அந்த ஒயிட் ஃபுல்லா ஒயிட் ஸ்டோன் வச்ச செட்டு வந்து ஃபுல்லாவே சிம்பிளா நீட்டா இருக்ற மாரி ஒரு செட்டு
மேம் நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்ளோ அப்ப எங்க கடைக்கு வந்துருங்க மேம் நீங்க வந்து செலக்ட் பண்ணி எது எது வேணும்னு ஓகே பண்ணிட்டு போயிட்டீங்னா நாங்க அத பிக்ஸ் பண்ணி எடு த்து வச்சிருவோ மேம்
ஓகே ஓகே அதுக்கப்றோ ப்ரீ பிளீட் ப்ரீ பிளீட்டிங் எல்லா இருக்குங்ளா
ஆமா மேம் பிரீ பிளீடிங் எடுத்து தரோ மேம்
ப்ரீ வெட்டிங்கு அப்பறோ எ அது எல்லாமே வந்து ஒரு கஸ்டமைஸ்டா பண்றீங்ளா
ஆமாங்க ப்ரீ பிளீட்டிங் எடுத்துட்டுருக்கோ எல்லாமே ஒரு ப்ரைடலுக்கு அப்டியே நீங்க கேள் மட்டு அனுப்புனா போதுங்க எல்லாமே ரெடி பண்ணி இது பண்ணிருவாங்க அந்த மாதிரி வச்சிருக்காங்க மேம்
ஆ ஓகே ஓகே மேம் அப்பறோ வந்து வேற வந்து அ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லா இருக்கு இல்லைங்ளா
ஆமாங்க இருக்கு மேம் ஆ அப்டின்னா ஒரு மேக்கப் க்கு என்ன தேவையோ அது எல்லாமே பண்ணிருவாங்க ஒண்ணு பிரச்சன இல்ல
இப்போ சப்போஸ் இப்போ ஜுவெல் செலக்ட் பண்ணுனாலோ இப்ப நம்ம சாரி செலக்ட் பண்ணா சாரி எடுத்துட்டு வர முடியாது கடைக் கில்லா அதாவது சாரிய ஓன் பண்ணி அது மேல நம்ம போட முடியாது அப்போ வந்து அது வந்து இப்போ நம்ம அதே கலர்ல ஒரு சுடிதார் போட்டுட்டு வந்துட்டு அதுக்கு வந்து மேல போட்றேன்னா நம்ம மேச்சிங் பாத்து
பாத்துக்கலா அப்டி இல்லனாலு நீங்க போட்டோ இல்லன்னா ஒரு சின்ன பீஸ்ஸு ஏதாவது கெடச்ச பிட் கெடச்சா கூட ஓகே மேம்
ஆ அத வச்சு கூட நீங்க மேச் மேம் நம்ம அதே காம்பினேஷன்ல ட்ரெஸ் போட்டானா அது எப்படி சூட் ஆகுன்னு பாக்
அதுதா அப்டியு பாத்துக்கலா மேம் செலக்சனுக்கு அந்த இது இருந்தா போதும் மேம் கலர்ஸ் இருந்தா போதும்
ஆ
ஏன்னா ஆல்ரெடி மேக்சிமம் ஆல்ரெடி போட்ட கலர்ஸ்ஸு டிரெண்டிங்ல இருக்கற கலர்ஸ் தா அதிகமா எடுப்பாங்கனு நெனைக்கிறே
ஆ
அதனால பிரச்சன இருக்காது இருந்தாலு நீங்க எடுத்து போட்டு வாங்க மேம் அதுக்கு ஏத்த மாரியே வர சொல்லுங்க ஒண்ணு பிரச்சன மேம் இந்த பிரீ ஃப்ளீட் டிங்றது வந்து ச மேரேஜூக்கு மட்டு இல்ல மேம் மத்த ஃபங்க்ஷன்ஸ் க்கு நாங்க போட்டு தரோ மொத்தமா இல்லாம ஒரு எத்தன கேட்டாலு நாங்க செஞ்சு தரோம் மேம் அதனா ல உங்களுக்கு ப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா சொல்லுங்கம்மா
ஓகே நோ ப்ரா அதெல்லா ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாங்க அப்புற ஃபுல் வேக்சிங் பண்ணுவீங்ளா
ஆமாங்க ஆமா அது பண்றோம்மா
ஃபுல் வேக்சிங் பண்றீங்க அப்புற ஃபேஷ் ஷியல்ல வந்து எனக்கு அந்த மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு கோல்டன் ஃபேஷியல் வேணுங்க
ஆ
ஆ அப்புற ப் ப்ரீ டெஸ்ட்டி டெஸ்டிங்க்கு ஒரு யூஷுவவலா நீங்க ஒன்னு பண்ணுவீங்க நோ ப்ராப்ளம் அதுக்கப்புற வந்து கொஞ்ச கலர் ஹென்னாஸ் பண்றதுக்கான என்னென்ன க்ரீம்ஸ் எதாவது ஷஜ்ஜஸ்ட் பண்ற மாரி ஐடியாஸ் இருக்குங்களா
கிரீமு வந்து மேம் நார்மலா எல்லா கடைல வாங்குறதுல்லாமே எங்க கிட்ட ஸ்பெஷல் கிரீம்ஸ் கொஞ்ச இருக்கு மேம் அந்த கிரீமு வந்து நீங்க ஒரு டென் டேஸ் முன்னாடி வேண்ணா வந்து செக் பண்ணி வாங்கி போட்டு பாருங்க உங்களுக்கு டிஃபரென்ஸ் தெரிஞ்சுதுன்னா அதே கிரீமை நீங்க அந்த ஒன் வீக்குக்கு யூஸ் பண்ணிக்கலா
யூஸ் பண்ணிக்லா அது ஒரு ஃபிப்டீன் டேஸ்கு முன்னாடி வந்தா பெட்ரா இருக்
ஏ ஐ எஸ் மேம் சடனா நீங்க ஒரு கிரீமு போட்டீங்கனா உங்களுக்கு சைட் எஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்கு உங்க ஸ்கினுக்கு அது அக்சப்ட் ஆகுமா இல்லயான்னு பாக்கணு அதனால ப்ரீயா ஹெட்டாவ நீங்க வந்து அந்த கிரீம் வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க ஏன்னா மாக்சிமம் அத அந்த டைம்ல க்ளோவா காமிக்கு
ம்
வந்து போட்டு பாருங்க ஓகேன்னா நீங்க எங்க கிரீமயே யூஸ் பண்ணிக்கலாம்மா
ம் ஹேர்கட்ஸ் எல்லா எந்த மாரி டைப்ஸுல பண்றீங்க
ஹேர்கட்டு அஷ்யூஷுவல் மேம் ஃபெதரு யூவி இது பண்றோ மேம் கர்ல் பண்ணி விடுறது ஸ்ட்ரைட் பண்ணி விடுறது எத நீங்க கேட்டாலு பண்ணிட்லா மேம்
அ அப்பொ ஹேர் ட்ரையிங்க் எல்லா
ஆ அதுதா எல்லாமே இருக்கு மேம் நீங்க என்ன ஹேர் ஸ்டைல் கேக்குறீங்களோ அதுக்கேத்த மாரி பண்ணி தரோ மேம்
ஆ சூப்ப ஹேர்டோ வந்து எத்தன செட்டா பண்ணி தருவீங்க இப்ப ப்ரீ வெட்டிங்கு எத் தன ஹேர்டோ பண்ணுவீங்க எத்தன மேக்கப் பண்றாங்க நெக்ஸ்ட் டே வெட்டிங்கு எங்களோடது படுகா கம்யூனிட்டிங்கிறதுனால வந்து நாங்க மத்த கல்ச்சர்ஸ் மா மத்தது மாரி ரிலேட் ஆகாது நம்மளுக்கு வந்து ட்ரெடிஷனா ஒரு மூணு நாள் நா பண்ணாலு பண்ணலாம் ஆ நெக்ஸ்ட் டே வந்து ஏர்லி மார்னிங் வந்து ஃப்ரம் பிரைடு வீட்ல இருந்து க்ரூம் வீட்டுக் கூட்டுபோற மாதி கொன்னட கொஞ்ச ஏர்லி மார்னிங் வர வேண்டியதா இருக்கு உங்களுக்கு அதெல்லாம் ஒன்னும் கஷ்டம்
மேம் அது உங்களோட டிஸ்டன்ஸ பொருத்து மேம்
ஆ
எந்த டிஸ்டன்ஸ் சொல்றீங்களோ பீரிவியஸ் டே ஸ்டே பண்ற மாதிரி இருந்தாலு நாங்க அதுக்கு ஓகே மேம் இல்ல ஏர்லி மார்னிங் எங்களுக்கு அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்கு எங்களுக்கு வெகிக்ள் ஃபசிலிட்டீஸ் இருக்கு அந்த டைம்ல வர முடியும்னா அதுவும் பண்ணிடலா காலேல ஏர்லி மார்னிங் உங்களுக்கு ஒரு ஃபைவ்ன்னா நோ ப்ராப்ளம் ஃபைவ் டூ ஃபைவ் தேர்ட்டின்னா நாங்க இங்க இருந்து வந்துடலா பிஃபோர் தட் நீங்க சம்டைம்ஸ் லாங் டிஸ்டன்ஸ்ன்னு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸுக்கு எல்லா பொண்ணு இங்க இருந்து கெளம்பனும்னா நாங்க வந்து ஒரு ஃபோருக்கெல்லா அங்க இருக்கிற மாதிரினா கொஞ்ச கஷ்ட அது வந்து ஃப்ரீவியஸ்
அப்டி ஒன்னு பிரச்சனை இல்லை நீங்க உங்களுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லா நாங்க இங்க பண்ணிக்கிறோம்
ஆ ஓகே மேம்
அதெல்லா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க அது உங்களாலதா வந்து ஒரு டூ டேஸ் உங்களால ஸ்டே பண்ண முடியுமாங்கிருந்தால த கன்ஃபார்ம் பண்றதுக்காக தா இந்த கொஸ்டின் கேட்டது
மேம் டூ டேஸ் எப்டி மேம் வரு நீங்க ப்ரீ வெட்டிங்
ப்ரீ வெட்டிங் வந்து வெட்டிங் அது பாதிப் ஓ முடிஞ்சா பாத்து எப்பிடி ஈவினிங் மாதிரி தா ஆயிடு இல்லைங்களா
ஆ ஓகே ஓகே அது ஒரு
த்த ஆக முடியாது அதனால தத்தா சொ சொன்ன இல்ல நீங்களே டிரைனர் ஆ நீங்க நெறைய டிரைனர்ஸ் இருக் கறதுனால யாராவது ஒருத்தர் அவைலபிளா இருந்தா கூட
ஆ ஒருத்தர் பங்க்ஷன் முடியற வரைக்கு நாங்க கூ வெச்சிருப்போ மேம் உங்களுக்கு
எத்தன ஹேர்டோ பண்ணலாங்கற ஐடியா உங்களுக்கு இருக்குல்ல
அது வந்து இப்பத்து இருக்குற அவங்களோட ஹேர் ஸ்டைல பொறுத்துங்க
ம் இது பேர்தா நாம ஒவ்வொரு ப்ப மேக்கப் ஒவ்வொரு சாரீ சேஞ்ச் பண்ணும் போது ஒவ்வொர் இப்போ ஹர்டோப் பண்றே ஆ இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஒவ்வொரு மேக்கப் பண்ணும்போது ஒவ்வொரு ஜா சாரீ சேஞ்ச் பண்ணும்போது பண்றீங்களா
சிமம் த்ரீ மேம் இப்போ சாரீ கட்டும் போது ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்க மேம் நெக்ஸ்ட் வந்து சோ நீங்க அந்த மாதிரி போடுவாங்க
ஆ
அதுக்கு வேற மாதிரி ஹேர்ஸ்டைல் அதுக்கப்பறோ வேற அதாவது அந்த டிரெஸ் பண்ணாங்கன்னா மேக்சிமம் மூணுக்கு மேல மாத்தமாட்டாங்க நெனைக்கிறே
இல்ல நா ப்ரீ வெட்டிங் எதுக்கு கேக்கறது
ஆ ப்ரீயா அப்படிதா மேம் மேக்சிமம் மூணு தானே மேம் மாத்துவீங்க மூணு இல்லன்னா நாலுக்குள்ள வரு
ஆ அதா ஆத்தர அவசரத்துல ஒரு சிலர் வந்து நாங்க என்கொயர் பண்ணதுக்கப்பறோ ஒரே ஹேர்ஸ் கயில்டா பண்ணி தருவோ ஃப்ரீ வெட்டிங்க்கு நீங்க வேணுன்னா ஈவினிங் வந்து உங்கள் சிம்பிளா நீங்க நேச்சரால பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சொன்னாங்க அதனால தா உங்களுக்கு கன்ஃபாம் கேக்கறது உங்க நா
எங்கலதுல்ல உங்களோட சாட்ஸ்ஃபேக்ஷன் தா எங்களுக்கு இம்பார்ட்டன் மேம் அப்படியேல்லா ஒன்னுல்ல
ஓகே அப்போ எனக்கு மூணு நாலு ஹேர் ஸ்டைல் வேணுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரீ வெட்டிங் க்கு நாலு ஹேர் ஸ்டைல்லு நெக்ஸ்ட்டே ஒரு டூ ஹேர் ஸ்டைல் இருந்த போது ஒரு நார்மல்லு ட்ரெடிஷ்லான ஹேர் ஸ் ஸ்டைல் ஒன்னு போடணுன்னு அந்த சோழியோ இல்ல ம்போது அந்த மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏத்த மாரி ஒரு ஹேர் டோப்பன்னா கூட அது ரெண்டு பண்ணு கூட போதுங்க அப்ப இந்த ஃபேஸ் ஸியல்சல்லா வந்து உங்களுக்கு வந்து எப்படி இந்த அ அலர்ஜிக் வரற மாதிரி இல்லா இருக்குமா இல்ல வெறு நீங்க நேச்சுரலா ஏதாவது
நேச்சுரல்லயில்ல ஹர்பல் இது நேச்சுரல் தா மேம் கெமிக்கல்லெலா எதுவு கடையாது கவலப்படாம வந்து போட்டுக்கலாங்க
ஆ ஓகே அது வந்து எப்பிடி இருந்தாலு மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு த்ரீ டூ ஃபோர் செட்டிங்ஸ் வர மாரி இருக்கு இல்லைங்ளா
ஆ ஆமாங்க
ஆ வந்து ஃபுல்லா அதாவது டில் நம்ம ஜெஸ்ட்டு வரைக்கியு கையிலருந்து எல்லா மே நீங்க கவர் பண்ணிக்கோ
வந்து ஆமாங்க
ஆ எல்லாமே நீங்க கவர் பண்ணிடுவீங்க ஆ ஓகே ஓகே ஆ அப்றோ ஒரு
டூ கால் பண்ணிங்க மேம் நாங்க வேன்னா அதுக்
இல்ல கன்ஃபர்மேஷன் ஏதாவது நீங்க எங்களுக்கு வந்து ஃபோன் உங்களுடைய இதுல சப்ஸ்கிரைப் ஆனனால தா நாங்க என்கொயரி பண்ணி ட்ருக்கே ஆ நீங்க ஓங் ஓகே நீங்க ட டேட்டு அவைலபிளா ஓகேனா நாங்க அந்த டேட் நானா ஃபிக்ஸ் பண்ணிறே அதுக் உங்களுக்கு அட்வான்மென் பேன் பண்னுனா கூட டூ ஆர் த்ரீ டேஸ்ல பே பண்ற மா இந்தா கூட நா பே பண்ணிட்றே
ஓகே
அப்பறம் உங்க கிட்ட இந்த ஆரி ஒர்க்ஸ் எல்லா இருக்குங்களா
ஆரிவொர்க்ஸ் வந்து எங்க பக்கத்துலேயே ஒரு லேடிஸ் பண்ணி தராங்க மேம்